க்கீங்ளா
க்க நீங் நல்லா இருக்கீங்ளா
ஓ நல்லா இருக்கோ அப்புறோ பாத்துரோ ம்ப நாள் ஆச் ச்சி அப்றோ எப்புடி ட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
ம் வீட்ல எல்லாரு‌ நல்லார்க்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஆ எங்க வீட் லே எல்லாரு நல்லா இருக்காங்க அப்புறோ என்னப் பண்ணிட்ருக்கீங்க பிஸியா
இல்லைங்க இப்பத்தான் சேரி எல்லா மே முடிச்சுட்டு காபி டீ எல்லாம் குடிச்சுட்டு இப்பதான் சேரி நைட்டுக்கு சமையல் பண்ணலாம்னு சொல்லி வந்தனங்க
அப்படிங்களா என்ன சமையல்
சட்னியும் அரைக்கலான் இருக்கேங்க
முளகா சி ட்னிங்களா மொளகாச்சட்னீனா இப்படி நானும் மொளகா சட்னின்னு கேலி இது பண்ணதே இல்லையே அரைச்சது இல்ல மொளகா சட்னி எப்படி அரைப்பீங்க
செட்னி வந்து இது ரெண்டு விதமா அரச்சி சாப்ட்டு விடுவாங்க
சரிங்க
ஒருத்தங்க வந்து வெறும் வெ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பச்சையா அரைச்சு சாப்பிடுவாங்க ஆஹ
சரிங்க
ஆஹ் இன்னொருத்தங்க வெங்காயம் தக் தக்காளி வரமொளகா உப்பு புளி இதெல்லாம் வச்சு நல்லா வ வட சட்டி வச்சு வணக்கி அரைச்சு சாப்பிடுவாங்க
நீங்க எப்படி செய்வீங்க
நா வணக்கிதான் சாப்பிடுவேங்க
அப்படிங்களா ஈவனா போடணுமா ஆணியன் போடுற அளவுக்கு தக் தக்காளியும் போடணுமா
அது வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் கம் புளிப்புக்காகத்தான் நம்ம கொஞ்சம் போடுறமாச்சுங்க அஹ எங்க வீட் எந்தளவுக்குன்னா நாங்க ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி போட்டு செய்வோம்
சேரிங்க
இவங்க வீட் அஆ க்கார பொறுத்து நம்ம இது பண்ணி
அப்ப ரெண்டுமே வண
வணக்கி அரச்சாலு உங்களுக்கு வ ர மொளகா அதெல்லா போட்றப்போ உங்களுக்கு அ, ரெண்டு ஒன்னு தா மொளகா சட்னி தக்காளி சட்னி ரெண்டு ஒன்னு தாங்க உங்களுக்கு
நாங்க தக்காளி சட்னின் சொல்லுவோ அதுக்கு பேரு நீங்க மொளகா சட்னின் சொல்றீங்க அதா
த்தங்க ஒரு பேசறப்போ ஒரு ஒரு மாரி சொல்லுவாங்கல்ல
செரி செரிங்க தக்காளி சட்னிக்கு மொளகா சட்னிக்கு என்ன ரே டிஃப் ப்ரெண்ஸு
தக்காளிச் சட் னிக்கு எல்லாமே ஒன்னே தா சொல்லுவாங்க ஆனா நம்ம ரெண்டு பேத்துக்கு நம்ம பேசுற ஸ்லாங் இதா உங்குளுக்கு மாறுதே தவுத்து எல்லாம்பக்கு ஒரே மாரிதான் செய்வாங்க
செரி செரிங்க நாங்க வந்துட்டு டிஃபன் வந்து கம்பு தோச ராகி தோசைக்கி ஆட்டி வச்சிருக்கங்க இனி மேல்தா டிஃபன் செய்யணு இனியு ஒன்னு பண்ணுல ரெடி பண்ணல
இதெல்லா உங்கள்க்கு ரிஸ்க்கா இருக் காதுங்ளா இந்த கம்பு இந்த இதெல்லா பண்றப்ப உங்ளுக்கு ரிஸ்க்கா இருக்காதுங்ளா
ரிஸ்க்க பாத்தா ஹெல்த் தான முக்கிய ரிஸ்க்க விட ஹெல்த் தான ரொம்ப முக்கியனாரு கால்சியம் இருக்கு பசங்ளுக்கு சும்மா கூழாவே வச்சு குடுத்தன் வைங்களே அதனால அவங்களுக் க்கு புடிக்க மாட்டேங்கிது அதுனால கொஞ்சோ டேஸ்ட் மாத்தி மாத்தி செஞ்சு பாக்லான்ட்டு
ஆ பசங்கலா விரும்பி சாப் புடுவாங்ளா இந்த மார்லா வச்சு குடுத்தா ஏனா இப்ப இருக்கிற பசங்க எல்லாமே வர இதுல எல்லா ஹோட்டல் ஃபுட்ஸு இந்த மாரி கொஞ்ச கிரிஸ்பியா தானே இது பாக்குறாங்க
இது தோச நல்லா கிரிஸ்பியா வ டு நம்ம வந்துட்டு கொஞ்சோ ரைஸ் போட்டோன் வைங்ளே கொஞ்சு ரைஸ் மிக்ஸ் பண்ணம்னா கொஞ்சுமா போட்டோம் நெச்கோங்க நல்லா வரு ஆனா நம்ம ரைஸ் சேத்துக்கறதில்ல முழுசாவே நான் கம்பு போட்டு இவில்தே கொஞ்சு கொஞ்சந்தா ஒரு டூ ரெண்டு நேரத்துக்கு தா பண்ணுவே இது ஒரு நேர அது ஒரு நேர ரொம்ப புளிச்சதுனா அதோட இதே போயிரு நம்முளுக்கு அதோட சத்தே அதனால அளவளவா தா செஞ்சுக்குவே நல்லாருக்கு டேஸ்ட் நல்லாருக்கு ஆனா அதுக்கு தகுந்த சைடிஸ் பண்ணனு
அப்டிங்ளா நானு ஒரு ஒரு சமயோ இந்த சப்பாத்தி எல்லா வெக்கறப்ப இந்த சுண்டக்கல்ல போட்டு க்ரேவி மாரி எல்லா வெப்பேங்க
அப்படிங்களா ஆஹ்
இந்த சன்ன மசாலான் சொல்றாங்கல்ல அந்த மாரி எல்லா வெப்பேங்க
செரிங்க
உம் இந்த மாரி டிஃபன் ஐட்டம் காலைல வந்து நம்ம போறங்காட்டிக்கு அவசரத்துல வந்து டிஃபன் ஐட்டம் செஞ்சுட்டா அ, இந் மாரி சட்னி அரச்சா சிம்பிளா முடிஞ்சிரு நைட்டு மட்டுந்தா கொஞ்சோ பெருசா எதாச் சின்னதா லைட்டா செஞ்சு சாப்பிறதுன்
ல்ல எல்லாருமே அவசர அவசரமா சாப்ட்டுஞ் சாப்டாமயு எல்லா ஓட்றோ டேஸ்ட்டு பாக்கறதில்ல நைட்டு ஒரு நேரந்தா எல்லாருமே வீட்லருந்து எல்லாமே பண்றோ ம் கரக்ட்டுங்களா செரி செரிங்க அப்றோ
உங்களுக்கு எப்படிங்க ஆஃபிஸ் போறக்கெல்லா டைமிங் எல்லா கரக்ட்டா இருக்குங்களா இதெல்லா செஞ்சு வெச்சுட்டு ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு டிஃப் பன் செய்யணு கொண்டு போகணு ஆஹ் வீ ஆஃபிஸ்கெல்லா கொண்டு போனுமல்ல உங்களு கே
இல்லைங்க நா மொதல்ல ஒர்க் பண்ணிட்ருந்தே இப்ப வீட்ல தா இருக்கே போறதில்ல ஆமாங்க இப்ப போறதில்ல வீட்ல ஒர்க்கே செரியா இருக்குதுங்க அப்ற எங்க போய் வெளில போறது லன்ச்சு காலைல ஸ் பாத்தீங்னா ஸ்கூலு வா டூ மன்ஸ்ஸு காலைல மதியோ நைட்டு இதே கரெக்ட்டா இருக்குது வேலையே எங்க போய் ஒர்க் பண்றது எங்க வரலா வரலான் பாத்தோ உங்க வீட்டுக் வந்து பாத்துட் டு வருவோ நேர்ல அப்படின்னு பாத்தா எங்க வரவே முடியறது இல்ல லீவ்ல ஒரு நாள் பிளான் பண்ணலாம்னு பாத்தோ லீவே முடிய போது
தா நெனைச்சிட்டே இருந்தோ நாங்க எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரு ஒரு நாள் வரலாம் பாக்கல பாத்தே ரொம்ப நாளாச்சுங்களா பாக்கலான்னு நெனச்சிட்டு இருந்தங்க அப்ப பாத்தா எங்கங்க டைமே இல்ல எல்லாத்துக்கு வந்து ஒர்க் கு அது இதுன்னு கொஞ்ச கொஞ்ச போயிட்ருக்குதுங்களா அப்படியே இதா போய்டு இருக்கு ஞாயித்துக் கிழமைனு பாத்தா அப்போ இப்ப இப்ப ஃபுல்லா முகூர்த்த நாளாவே உங்க க்கு இருக்குதுங்களா ஃபுல்லா பங்க்ஷன்ஸாவே இருக்கு எங்க பாத் தாலு
அதுதாங்க அதாங்க எல்லாரும் அப்படிதா இருக்காங்க எல்லாருமே டு போகனு ஆசை இருக்கு பட் அதுக்கு வந்து சிச் சுவேஷன் அமைய மாட்டேங்குது ஏதோ ஒரு இது வீட்ல இல்லன்னா கெஸ்ட் வந்துருவாங்க இல்லைன்னா பாத்தீங்கனா வீட் க்கரவுங்க யாராவது வரமாட்டேன்ம்பாங்க போனா நம்ம வீட்ல இருக்கறது எல்லாருமே பாத்தீங்கன்னா கொழந்தைங்க ஸ்கூலுக் வேலைக்கு போறவங்க எல்லாரு ஒரே நாள் தான் இருக்கறோ அப்ப ஒருத்தர விட்டுட்டு ஒருத்தர் வரதுன்னா அஹ் அதுவு கொஞ்ச கஷ்டமா இருக்கு அதனால தா எங்கேயுமே போறதே இல்ல வீட்லே இருந்துக்கறது அவங்க எல்லாரு வர்ற பிளேஸ்கா பாத்
ஆமாங்க என்ன பண்றது இப்ப எல்லா பக்க பங்க்ஷன் முக்கியமான பங்க்ஷன்ஸ்க்கலா போர வேண்டிய எடத்ல எல்ல போய்த்தான
ஆமாமாங்க நாங்க இங்கு போயிட்டு வந்தோ இப்ப என்னன்னா நம்ம ஒரு வாட் ட்டர்ஃபால்ஸ் போயிட்டு வந்தங்க இப்ப எடை யில லீவ்ல போலான்ட்டு எல்லாருமே போயிட்டோ நல்லா இருந்துச்சு அங்க
அப்டிங்ளா ஆஹ்
ஆமாங்க எங்கயாது போலான்னு பாத்தோ டெம்பிள் போலான்னு பாத்தோ டெம்பிள்னா பசங்களுக்கு பிடிக்காது அதனால சரி வாட்டர்ஃபால்ஸ் போலான்னு சொல்லிட்டு வாட்டர்ஃபால்ஸ் போனனால ஹில்ஸ் ஏரியாங்க சூப்பரா இருந்துச்சு நா உங்களக் கூப் டலானு பாத்தேன் சரி கூட்டிட்டு போவோ நீ நீங்களு வரதாருந்தா உங்க ஃபேமிலியோட வரட்டுன் ப்பிங்களா என்னன்ட்டு ஒரு இதாச்சு சரி விட்டுட்ட நெக்ஸ்ட் டைம் பாத்துக்லா எல்லாரு ஒன்னா போயிக்கலான்ட்டு விட்டுட்டே
வெகேஷன் போயிருந்தங்க அது பாட் தீங்னா நம்ம மேல போக போ அப்போ அந்த பெண்டுக் திரும்ப திரும்ப உங்களுக் அந் அந்த மேகம் வந்து நமக் கீழ வர மாரி இருந்து
நல்லா இருக்குங்க அந்த மாரி யம்ல என்னம்டி டிஃப்ரண்டா இருக்கணு நம்ம ரெகுலரா இங்கேயே சிக் வீட்டுக்குள்ளேயே இருக்கறமா வீடுங்க பக்கத்துல ஒரு காத்தோட்டம் இல்லாம இருக்கு நம்ம அந்த டைம் அந்த மாரில்லா போனோம்னா நல்லாருக்கு இங்க வாங்க ஒரு நாளைக் கு எங்க வீட்டுக்கு வாங்க நம்ம எல்லாரு சேந்து ஒரு பக்கோ வெளில போவோ வாங்க போவோ நமக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்ல வீட்லயே நம்ம ஃபுட் எல்லா செஞ்சு எடுத்துட்டுங்க ஹோட்டல் கூட வேண்டா எல்லா நீங்க மொதலே ப்ளன் பண்ணிட்டம்னா ஃபுட் எல்லா நம்ம வீட்லே செஞ்சு எல்லா எடுத்துட்டு போய்ட்டன் வச்சுக்கோங்க அங்க போய்ட்டு எல்லா குளிச்சிட்டு எ நம்ம எல்லா உக்காந்து சாப்பிட்டு ம் அப்புறோ ஜாலியா ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு வருவோ
அதாங்க சம்மர் வெக்கேஷன்ஸ் எல்லா இனி வரக்கு இருக்குது இல்லங்க அப்டி இரு வந்து சம்மர் வெகேஷன்ஸ் எல்லா நமக்கு வந்துச் ன்னா ஒரு நாள் நம்ம வீக் கென்ட்ஸ்ல பிளான் பண்ணி போலா
ஆ செரிங்க இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாலிடே வந்தாலு போலா பசங்களுக்கெல்லா லீவுதா வரு அந்த டைம்ல போனம்னாலு போய்க்கிலா
அ சேரிங்க சேரிங்க
நீங்க அந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பிங்ளா
என்னென் தெர்லிங் க அப்பத்து இதுதா பாக்கணு ஏன்னா இப்பவே வந்துட்டு உங்களுக்கு எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பங்கஷன்ஸ் இருக்கு இந்த ஞாயித்துக இந்த வீக்கெண்ட் டு உங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்போ அடுத்த வீக்கெண்ட்டு ஒரு சி அ சின்ன பங்க்ஷன் இருக்கு இன்வைட் பண்ணிருக் காங்க
செரிங்க செரி செரி எல்லா முடிச்ட்டு சொல்லுங்க நானு டூ வீக்ஸு பாத்திங்னா பிஸிதாங்க எங்களுக்கு பங்க்ஷன்ஸ் எல்லா இருக்கு வெளில கெஸ்ட் எல்லா வருவாங்க சொல்லிருக்காங்க வரேன்னு அதனால நானு இதெல்லா முடிச்சுட்டுதா வெளில வந்தா வரணு நீங்களும் உங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நீங்களும் ஃப்ரீ ஆயிட்டு சொல்லுங்க அப்புறம் ரெண்டு பேர் சேர் ஃபேமிலியும் சேத்துட்டு ஒரு நாள் போவோம் அப்புடியே இந்த மாரி டெம்பிள் போய்ட்டுங்க அங்க ஒரு நல்ல இதுருக்கு அந்த டெம்ப்பிள் போயி அது ரொம்ப புடிக்கு எல்லாத்துக்மே புடிக்கு அங்க போயிட்டு அப்பறோ நம்ம அப்டியே அந்த ஹில் ஸ்டேஷன் போனாங்க போனா பக்கம் எங்கள கூட்டிட்டு போற நல்லா இருக்குங்க போனீங்னா ஒன்ஸ் போனீங்கன் வச்சுக்குங்க திருப்பி திருப்பி அங்க போகணுன் தா தோணு ஏனா ஏரிய
அப்டிங்ளா
ஆமாங்க
சேரிங்க சேரி உங்களோடய வீட்டுக்கு வந்து அன்னக்கி நா ரொம்ப நாள் ஆயிருச்சுன் நெனைக்கிறே இப்பத்தா நீங்க கொஞ்ச உள்ள போயிருக்கீங்க முன்னாடி வந்திருந்தப்போ நா உங்க நீங்க பழ பழைய வீட்ல இருந்தீங்ளா அப்பத்தா நா உங்க வீட்டுக்கு வந்தே இப்போ நீங்க உள் உள்ளதா இருக்கீங்கன் கேட் பட்டு அந்த லொகேஷன்ஸெல்லா எடைல ஷேர் பண்ணியிருந்தீங்கள்ல எடைல நாங்க வரோம்ன் சொல்லிட்டு
ஆமா ஆமா
அப்போ அந்த பழைய வீட் ட்ல இருந்தப்ப இப்போ பழைய வீட்ல வந்துட்டு நம்ம அஹ் பழைய வீட்ல இருந்து உள்ள போறது மாரி நீங்க லொகேஷன்லா ஷேர் பண்ணுங்க பாத்து இருந்தப்போ சேரி பா போலான் சொல்லி போன் டைம் நா அங்க போன வீக்கெண்ட்ல பாத்தோ நாங்க ஃபேம்லியோட வர்லான் நெனச்சோ
செரிங்க
அங்க வரலான் பே பிளான் போட்டோ, பின்ன பாத்தா அப்பறந்தா யோஸ்ன வந்துச்சு திடீனு ஞாபகோ மறந்துருச்சு. அப்டியே அங்க வந்தாங்க.
செரி செரிங்க உள்ளதா இருக் கருனாங்க கொஞ்ச உள்ள வரணுங் பழைய வீட்லருந்து உள்ள வரணு. நீங்க வரும்போ சொல்லுங்க.
அப்டிங்களா சேரிங்க. நா எங்கு வீட்டுல கொஞ்ச. ஜோ ஒர்க்கா சமையல் இருக்கா நாங்க போய் சமையல் பாக்குறேங்க.
அப்டிங்களா சமைக்கணுங்களா.
ஆமாங்க, ச அ ஷேரிங்க அப்பறம் கூப்பிறங்.
ஓகேங்க தேங்க்ஸ்ங்க
ம்..